ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஏங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஹ நான் நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்டு்ல எல்லா நல்லா இருக்காங்களா என்னங்க போன் பண்ணி ரொம்ப நாளாகுது ச்சு நீ போனே பண்ணக்கானனு நெனச்சிட்டு இருந்த கரெக்டா கூப்பிட்டீங்க
ஆமாங்க கொஞ்சோ வேலை இருந்துச்சுங்களா அதனால தாங்க கூப்பிட முடியல கொழந்தைகளா ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ போயிட்டாங்கங்க
சேரி சேரிங்க
கொழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாங்க டிபன் எல்லா என்ன செஞ்சு குடுத்தீங்க லஞ்சுக்கு என்ன குடுத்துட்டீங்க கொழந்தைங்களுக்கு
லன்ச்சுக்கு அவுங்களுக்கு புடிச்ச கேரட் வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி கேரட் தாங்க செஞ்சு கொடுத்த
சேர் சேரிங்க
ஆமாங்க நீங்க கா தோட்டோ வெச்சிருக்கீங்கள அதுல வந்து அ இந்த கேரட்ல்லா வெப்பீங்களா
கேரட் வெக்க முடியாதுங்க முள்ளங்கி வெக்கலா அப்றோ பாத்துட்டீங்கன்னா சொரக்கா கொடி வெக்கலாங்க அப்புறோ தக்காளி வெக்கலாங்க பச்ச மொளகா பட்டானிங்கூட வெச்சிருக்கோங்க அப்புறோ கிழங்கு வெச்சிருக்கோங்க இவ்ளோதா வெக்க முடியுங்க ஏங்க என்னாச்சுங் ஏ கேக்குறீங்க
இல்ல கேரட் வெத இருக்குன்னு சொல்லிந்திங்களா பீட்ரூட் நா எங்க தோட்டத்துல வந்து பீட்ரூட்டு முள்ளங்கில்லா போட்டுருக்கங்க வெத கேரட் வெத எனக்கு ஒன்னு கெடக்கல அத உங்களுக்கு தெரியுமோ என்னுமோன்னு கேட்டே கேரட் வெதயா எப்டி வெக்கிறதுன்னு முள்ளங்கில வெத தானுங்க
முள்ளங்கி வெததாங்க பீட்ரூட் வெததா பீட்ரூட் வெத வெச்சி உங்களுக்கு வந்துதுங்களாங்க பீட்ரூட் வெத வெச்சி வரவே இல்ல உங்களுக்கு வந்துதுங்களா
ஆஹ் வந்துச்சுங்க பீட்ரூட் வெத வெச்சு வந்துச்சுங்க உருளக்கெழங்கு வந்து குட்டி குட்டியா உருளக்கெழங்கு வெச்சு வந்துச்சு வெங்காயோ சின்ன சின்னதா வெச்சு வெங்காயோ வளரந்துச்சுங்க பீட்ரூட் வந்துச்சுங்க அது வெத தாங்க கருப்பு கலரு குட்டி குட்டியா இருக்கும் முள்ளங்கி வெத மாரியே அந்த வெத போட்டு பீட்ரூட்டானா ரொம்ப பெருசா வரல ஓரளவுக்கு அந்த மாரிதா வந்துச்சுங்க
சேர் சேரிங்க எனக்கு வந்து பீட்ரூட் வந்து நீங்க சொன்ன மாரிதாங்க பெருசா வரல ஆனா குட்டி குட்டி வந்துதுங்க வராமாலா இல்ல சுத்தமா ஆனா வந்துதுங் கொஞ்சோ கொஞ்சோ வந்தது அப்புறோ பாத்துட்டீங்னா தக்காளி வந்து அப்டியே போது அப்டியே நோவு வந்த மாரியே வந்துட்டுடிருக்குதுங்க அதுக்கு என்ன பண்றதுங்க
அதுக்குங்க உரந்தாங்க போடணு நல்லா உரோ இருந்துச்சுன்னா கீழ வந்து சத்து இருந்துச்சுன்னா மேல நோய் கிருமிகள்ளா வராது மாட்டுத்தொழு உரம் போட்டீங்களா வேப்பம் பூண்ணாக்கு மாட்டுத்தெழு உரோ எல்லா போடணு போட்டீங்களா
அ மாட்டுத்தோழுவெரோ போட்டங்க அந்த வேப்பம் புன்னாக்கு அதெல்லா போட்டது இல்லங்க அது போடணுங்களா கண்டிப்பா
எல்லா செடிக்குமே வந்து உள்ள வந்து பூச்சி அரிக்காம இருக்கறக்குங்க அந்த வேர்பூழு வராம இருக்கறக்கு வேப்ப புன்னாக்கு நீங்க எப்டி இருந்தா ஒரு உரக்க களவ குடுப்பீங்க எந்த செடி ஓடும் போதும்னு அது கூட வேப்பமுன்னாக்கு கொஞ்சோ கலந்து குடுத்து ங்கன்னா அது பூச்சி வராம் தடுத்துரு
செரிங்க செரிங்க அது செரி செரி ந நா ட்ரை பண்ணி பாக்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா இது பண்ணி பாக்குறேங்க அப்புறோ பாத்துட்டீங்கன்னா வேற என்ன கை இப்ப வந்து கொழந்தைங்களுக்கு கேரட் பொரியல் வெச்சு குடுத்தீங்களா
ஆமாங் கேரட் பொரியல் தா வெச்சு குடுத்துங்க தோட்டத்துல வந்து நாங்க இந்த உம் கெழங்கு வகைகள் இந்த மண்ணுக்குள்ள வெளையுமுள்ள கெழங்கு வகைகள் அதுதாங்க நெறைய பயிருக் பண்றங்க அதுல வந்து சக்கர வள்ளி கெ கெழங்குங்க மரவழி கிலங்கு அப்புறோ நீங்க சோ சொன்னாமாறி ஏ காலிஃப்ளவர் வெப்ப கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ நாங்க அந்த மண்ணுக்குள்ளே வெளையர்த இந்த வருஷோ வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோ மண்ணுக்குள்ளே வெளய ஏ இத்தா காலிஃப்ளவர் வெச்சுருக்கோ முட்டைக்கோஸ்ங்கோட கொஞ்சொ வெச்சுருக்கோ ஆனா வந்து அதோட நம்மளோட வெப் ப்ப நெலைக்கு வந்து அது வந்து அதிக மகசூல் தர்றதுல்ல சேரி வெச்சு பாக்கலாம்னு சொல்லி வெச்சோ ஆனா அந்த அளவுக்கு இல்லைங்க மத்த எடத்துலல்லா வெளையு தில்லைங்க அந்த மாரி இல்லிங்க ஆனா ஓரளவுக்கு வெளைஞ்சிருக்குங்க அப்புரோ நிலக்கடல கொஞ்சொ போட்டிருக்கோ அந்த மாரிதா அ போட்டிருக்கங்
சேரி சேரிங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க இப் பாத்துட்டீங்கன்னா வந்து அஹ இப்ப நாங்களு முட்டைகோஸ் போட்டிருக்கோங்க முட்டகோஸ் வந்து நார்ச்சத்து தானங்க எல்லா காயுமே வந்து விட்டமின் ஏ விட்டமின் டி இதெல்லாமே குடுக்கறது தானேங்க பட் நார்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க நம்ம காய்கறில எந்த அளவுக்கு கொழந்தைங்களு குடுக்குறோமோ இல்ல நம்மளு சாப்புறோம்ப அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்களாங்க
ஆமாங்க வைட்டமின் எல்லா நெறைய இருக்கு அப்புறோ இந்த உருளக்கெலங்கு ஆஹ சக்கரவள்ளி கெளங்கல்ல கொழந்தைக சாப்டா நல்லா அத்தா ஒல்லியாக்கற கொழந்தகெல்லா நல்லா உடம்பு போடுன்னு சொல்லுவாங்க கொழந்தைங்க இருக்கு போது சின்ன சின்ன கொழந்தைங்க வளந்து நம்ம ஒரு ஆறு மாசோ ஒரு வயசு க்கு மேலே வந்து உருளக்கிலங்கு வேக வெச்சு குடுக் சொல்லுவாங்க சக்கரவள்ளி கெலங்கு வேக வெச்சு குடுக்க சொல்லுவாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு போற கொழந்தைகள டெய்லி ஒரு சக்கரவள்ளி கெலங்கு சாப்ட சொல்றாங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா நல்ல ஸ்ட்ரென்த் கெடைக்குங்களாமா நல்லா ஓட முடியு
ஆமாங்க கண்டிப்பாதாங்க இப்ப நீங்க சக்கரவள்ளிகெலங்க பத்தி சொன்னீங்கல்ல இப்ப புதுசா கொழந்த பெறக்குது இல்லேங்க அவுங்க ஏ பால் குடுத்துட்டு இருப்பாங்கல்லங்க அந்த கொழந்தைங்களுக்குங்க அவுங்க வந்து அவுங்க வந்து சாப்புடணு பால் குடுக்குற தாய்மார் வந்து சாப்புட்ணு அந்த சக்கரவள்ளி கெழங்கு சைடு் எஃபெக்ட் குடுக்காது சைட் எஃபெக்ட் மீன் வந்து பக்க விளைவு கொடுக்காதுங்க என்ன ஆண்ணன்னா அஹ அந்த இழுத்து புடிக்கிறது இந்த இதெல்லாம் வந்து புடிக்காது ஒ இது ஆகாதுங்க புடிக்காதுங்க
ட்ரபுள் மாரி புடிக்காதுங்றீங்க
கேஸ்ட்ரபிள் மாரி பிடிக்காதுங்க அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா தாராளமா எவ்ளோ வேணாலு எடுத்துக்கலாங்க நம்ம சக்கரவள்ளி கெலங்கு வந்து ரொம்ப நல்லதுங்க கெழந்தைங்களுக்கு நல்லதுங்க பெரியவங்களுக்கு நல்லது வயசானவங்கள்ல அந்த கெலங்கு சாப்புனுன்னு ஆசையா இருக்கு ஜீரணமாகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆனா அவுங்க வயசானவங்களுக்கு குடுக்கலாங்க அப்புறோ ஆறு மாசத்து கொழந்தையில இருந்து எல்லாத்துக்குமே சக்கரவள்ளி கொழ குடுக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க அப்புறோ முள்ளங்கியும் நெறைய ஸ்ட்ரென்த் இருக்குல்லங்க முள்ளங்கி ந மண்ணல வெளையர்தா அதுல வந்து சிறுநீர் கற்கள் எல்லா வராமக்கிறதுக்கு யூரின் நல்லா போறக்கு முள்ளங்கி அதாவது முள்ளங்கி சொத்த வித்தாது முள்ளங்கி வாங்கோனோனு சொல்லுவாங்கல்ல பழமொழி சொல்லுவாங்க அந்த மாரி முள்ளங்கில அவ்ளோ சத்து இருக்குங்க முள்ளங்கி நம்ம கொழந்தைகளுக்கு புடிக்காது ஆனா குடுத்து பழகிட்டோம்னா அந்த மாரி ஒரு ஹெல்து எதுவுமே இருக்காதுங்க உங்க பாப்பா முள்ளங்கி சாப்பிடுவாளா
ஏ பாப்பா சாப்பிடுவளுங்களா சூப்பரா சாப்பிடுவளுங்க வெறு பருப்புல நம்ம போட்டு காரமே இல்லாம வெறு பருப்புல கடைஞ்சு அந்த முள்ளங்கி நல்லா வேக வெச்சு குடுத்துட்டோம்னா வெறு முள்ளங்கி எப்டி நம்ம பொரியல் எல்லா சாப்பிடு போது இந்த பொரியல் ஓறதுல வேச் சாப்புடுவோ சாப்பாடு பருப்பு மட்டு போட்டு பெனஞ்சுக்குவளுங்க முள்ளங்கி ஓரத்துல வெச்சு கொஞ்சோ கொஞ்சோமா எடுத்து சாப்பிடுவாளுங்க முள்ளங்கினா அவளுக்கு ரொம்ப புடிக்குங்க
செரி செரிங்க முள்ளங்கி ஜூஸ் போட்டு குடிப்பங்க நானு ஹ கொஞ்சோ ஹெல்த் இஸ்யூ இருந்துச்சுங்களா அப்ப முள்ளங்கி ஜூஸ் போட்டு வெறு வயத்துல குடிச்ச கொஞ்ச நாளு ஆனா நல்ல பெனிபிட்டு நல்லா கேட்டுச்சுங்க நா நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க தோலு சீவிட்டு குடிக்கணு ஆனா நல்லதா இருக் தண்ணி மாரிதா இருக்கு கொஞ்சோ மட்டு ஸ்மெல் அடிக்கு ஆனா ரொம்ப நல்லது முள்ளங்கி முள்ளங்கி ஜுஸ் குடிருக்கே ப பூசணிக்கா வெள்ள பூசணிக்கா அது கொஞ்சோ எங்கு எங்கு வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க ரம்பா குண்டா இருந்தாங்ல அந்த வெள்ள பூசணிக்கா ஜுசு டெய்லி கு டுச்சாங்க நல்லா ஒடம்பு குறஞ்சிருச் ச்சு நீர் சத்து தானுங்க அது ஃபுல்லா ஒடம்பு நீர் ஒடம்புன்னு சொல்லுவாங்க அந்த நீர் ஃபுல்லா போய் இப்ப நல்லா ஸ்லிம் ஆய்ட்டாங்க ஒடம்பு நல்லா ஹெல்தியா பளப்பளப்பளனு இருக்குன்னு சொன்னாங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்ல நானே அத ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா பூசணிக்கா கொத்தவரங்கா இருக்குல்லங்க கொத்தவரங்கா அதுக்கப்புறோ வந்து இது ரெண்டு தா போட்டு லைட்டா பெப்பரு லைட்டா வந்து சால்ட்டும் போட்டுக் கோங்க போட்டுடு நல்லா அடிச்சு நல்லா வடிக்கட்டி நா குடிச்சுக்குவேங்க அப்புறம் பாத்தீடீக்கீங்கன்னா ஏ பி சி ஜுஸ்னு சொல்லுவாங்க கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறோ வந்து ஆம்லா இருக்குல்லங்க ஆம்லான் ஆஹ் நெல் மரநெல்லிகா அதுவு போடலாங்க அதுக்கப்புர வந்து ஆப்பிளு போடலாங்க ஆப்பிள் பீட்ருட் கேரட் இது மூன்மே நல்லா அரச்சு பாப்பாக்கு டெய்லியுமே குடுத்துட்டு வந்துட்டு இருக்கேங்க ரொம்ப நல்லது தானங்க ஃப்ரூட்ஸ்சு வந்து நல்லது அதுக்கப்ரோ காய்கறியு ரொம்ப நல்லதுதானுங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா ஜூஸ் வந்து நாங்களுக்கு பாப்பாவு தம்பியு குடிச்சுட்டுதா இருக்காங்க ஜூஸ்சு அவங்களு குடிப்பாங்க நா அப்ளக்கா குடிக்க மாட்டேங்க நா வந்து காலையில பூசணிக்கா ஜூஸ்சு ஒரு டைம் ட்ரை பண்ணலானு பாத்தே அப்புறோ முள்ளங்கி ஜூஸ்சு நானே ஏதோ ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேதா இருப்பங்க அப்புறோ அரசாணிக்காவு ரொம்ப நல்லதுதாங்க அரசாணிக்காயு சூப்பரா இருக்கு அதுவு நல்லது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சோ கொஞ்சோ வீட்லயே வளத்துட்டோம்னா அதைய பொரியல் பண்ணியோ கூட்டாவோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது எனங் மருந்து வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காது காய்கறிகளாந்தா அதோட சத்து முழுவதுமே நம்மளுக்கு கெடச்சுரு அது மருந்து அடிக்கிறனால தாங்க பிரச்சனையே
ஆமாங்க கண்டிப்பாதா மருந்து அடிக்கிறதுனாலதா பிரச்சனையேங்க மருந்து வந்து அடிச்சா கோ அந்த பூச்சியெல்ல செத்துருன்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஆனா வந்து நம்மளு பாத்துட்டீங்கன்னா அந்த மருந்து அடிக்காமே அந்த பூச்சி வந்து ச்சே எந்த அளவுக்கு நம ஆக டுரல இப்ப பாத்துட்டீங்கன்னா சாம்பல் போடலாங்க நம்ம அடுப்பெரிக்கிறோ பாத்தீங்களா அந்த சாம்பல் கொண்டு போய் அந்த செடிகளுக்கு போடலா மாட்டு தொ தொழு உரம் போடலா இதெல்லா ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப நல்லது கூட ரொம்ப சத்தும் கிடைக்கு செடிகளுக்கு இந்த இந்த மாரி வளர்த்தி நம்ம காய்கறி எல்லா நம் உண்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நார்ச்சத்து கெடைக்கு எல்லா சத்துமே கெடைக்குங்க ரொம்ப நல்லதுதானங்க
பர்க்காச்செடிக்கெல்லா வந்து ஒரு அஸ்வனி பூச்சின்னு ஒரு பூச்சி கருப்பு பூச்சி வரும் அது பூச்சி வந் ஸ்மெல்லு அடிக்கு அது கொஞ்சோ வந்துச்சுன்னா ரொம்பஸ் பரவிட்டே இருக்கு அதுக்கு வந்து சுண்ணாம்பு தொளிக்க சொல்லுவாங்க சுண்ணாம்பு கரச்சி மேல நானு அந்த மாரி செஞ்சிருக்க கொஞ்சோ கொஞ்சோ தா போகுங்க அந்த பூச்சி எழும்பு நெறைய எல்லா போறதுல என்னே அத தா முதலே வந்து நம்ம போடம் போது வேப்பம் புண்ணாக்கு எந்த செடி வெக்க போது நம்ம போடுற உரத்து கூட வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சோ கலந்து போட்டு டா அந்த நோய் வராதுங்ளாமா அப்டின்னு சொல்லி சொல்லிருகாங்க நா இந்த வருஷோ போட்ற காய்கறிகுல்ல நாங்க தோட்டத்துல அப்டிதா அதிகமா போடுவோ இருந்தாலு அத தாண்டி பக்கத்து கா தோட்டத்து இருக்குற பூச்சிகள பரவி வந்து இந்த தோட்டத்துக்கு வந்துருங்க அதுதாங்க ப்ரெச்சன நம்ம மட்டு போட்டா பத்தாதது மத்தவங்ளு போடணும்லங்க சேரிங்க எனக்கு கொஞ்சோ ஆஹ் வெளில் போற வேல இருக்கு நா உங்ளுக்கு நாளைக் கால் பண்ணி மீதி பேசிக்லாங்ளா
ஆஹ் சேரிங்க வக்கிறங்க
ஆஹ் செரிங்க